ஹலோ கேட்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக்கு கிளியரா கிளியரா இருக்கா
ஆ ரொம்ப தெளிவா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல
ஓகே ஓகே
சொல்லுங்க மேடம் இன்னிக்கு டாபிக் எத பத்தி பேசர
பாத்தீங்கன்னா சிக்கனம் அத பத்தி பேசலான்ருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பாங்க குடும்பத்துல கண்டிப்பாக குடும்பத்துல கண்டிப்பா சிக்கன வேணுங்க சிக்கன இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது பேசலாங்க அதை பற்றி பேசலாங்க அ சொல்லுங்கள் பாக்கலாம்
சிக்கனம் அப்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு எ ஒ ஒரு மேரேஜ் லைஃப்க்கு முன்னாடி ஒரு ஒரு பொண்ணா நான் சொல்றேன் மேரேஜ் லைஃப்க்கு முன்னாடி சிக்கனம்ன என்னான்னே தெரியாம இருந்த நா இன்னிக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ளார என்டர் ஆனதுக்கு அப்பறோ நீ எப்டி இப்டி மாறிட்டன்ற மாதிரி கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு லைஃப் அதாவது ஒரு ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு படம் சொல்லுவாங்கல அந்த மாதிரி ஒரு பாடத்துல வந்துட்டு நாங்க சிக்கனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏன்னா காலேஜ் லைப்ல ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போ பாத்தீங்கன்னா அ அப்பா கிட்ட வந்துட்டு அ நூறு ரூபா குடுங்க அம்பது ரூபா குடுங்க அப்டின்னு சொல்லி என்னன்னே தெரியாம அந்த காசு வர்றதுக்கு எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்றது கூட தெரியாம அவ்ளோ குடுங்க இவ்ளோ குடுங்கன்னு சொல்லிட்டு ஆனாலும் அப்பா வந்துட்டு அன்னைக்கு நூறுரூபாய் கேட்டா இரநூறுபாய் தூக்கி தர அளவுக்கு அவுங்க ஓகே தான் பட் ஆனா இன்னிக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணி இது நம்ம என்னோட ஒரு கொழந்தைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இது வரும்போது அ நான் யோசிக்கிறே இந்த காசு வந்து நம்ம கையில வர்றதுக்கு எவ்ளோ கஷ்டப்படணு இதே மாரிதான அன்னைக்கு அவுங்களுக்கு இருந்துச்சு ஆனா அன்னைக்கு வந்துட்டு எதுமே நம்மளுக்கு தெரியலயேன்ற மாரி எல்லா நா யோசிச்சிருக்க உங்க லைஃப் ல எதாச்சு இந்த மாரி அனுபவங்கள் இருந்திருக்கா
அ இருக்குதுங்க பட் நீங்க பேசன விதோ எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது எப்டின்னு கேக்கறீங்ளா ரொம்ப எதார்த்தமான சைலன்ட் எப்டினா ஆமா நா வந்து அப்டி இருந்த என்னுடைய வந்து காலகட்டங்கள வந்து நா மாறிட்ட இப்ப சிக்கனங்கறது இது வந்து என்ன புரிதல் இருக்கு அப்டின்றீங்க பாத்தீங்ளா எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துது எதார் த்தமா இருந்தது உண்மயா இருந்தது அத நா வரவேற்கிற அ நல்லா இருந்தது ஆமாங்க சிக்கனுங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கணு நா எல்லா ரொம்ப சிக்கனோ அதா அதாவது எங்க வீட்டுக்காரம்மா பயங்கரமா திட்டிட்டே இருப்பாங்க நா வந்து பொருளுமே வந்து பெருசா வந்து வாங்க மாட்ட எது சொன்னாலு து ஒரு கொற சொல்லி அது வேண்டாம்னுதா தவிர்க்க பாப்பேனே தவிர ஒரு பொருள் வேணுனா அவ வந்து நா ரொம்ப கேக்க விடுவ அதாவது ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் மேல ஸ் ஒரு சாதாரண பொருளுக்கே வந்து கெஞ்ச வுடுவ அக்சு கெஞ்ச விடறதில்ல அக்சுலா
ஆ இல்ல இல்ல புரியு அவுங்களுக்கு அப்பதா புரியு
உண்மையிலே அது தேவ தானானு யோசின்ற மாரி நா வந்து நா அது டைம் குடுப் பயன்பாட் நானு ப்ராசஸ் பண்ணுவ அது உண்மையே நமக்கு தேவ தானா அந்த பொய் என்னனா வீடு ஃபுல்லா பாத்திரங்க அய்யோ அய்யோ எப்பா எங்க அம்மா எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு எந்த ஒரு பாத்திரத்த பாத்தாலு சரி ஒரு அழகான ஷேப்டான பாத்திரோ இருந்துச்சுவெயே அத வாங்கி வாங்கி அத யூஸ் பண்ணவே மாட்டாங்க அத அழகா திருப்பி திருப்பி பாத்துட்டு அவரு வந்த ஒரு சா வெச்சிருகாங்க அந்த பெரிய பெரிய ஸ்லாக்கு அதுக்குள்ள வெச்சுர்றாங்க எங்க கோயிலுக்
ட்டு உங்க வீட்டுக்கார அம்மானு இல்ல அது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு லேடிஸ்க்கு இருக்கிற வீக் னஸ்னே சொல்லா ஃபேமிலி
அதுதானுங்க எனக்கு இந்த விஷ்யமே புடிக்கே புடிக்காது என்னனா இப்ப எங்க அம்மா வந்து இந்த விஷ்யத்துல ரொம்ப குறிப்பா இருப்பாங்க இத பெருசா எல்லா பாத்திரமே இருக்காது செல்ஃப்ல அவுங்கிட்ட அ குறிப்பா என்ன பயன்படுத்துவாங்ளோ அது மட்டுந்தா வெச்சிரு ப்பாங்க அவுங்க சொல்லுவங்க நெறயா பாத்திரம் போனா கழுவணு இதெல்லா வேற வேல இல்ல சிக்கனமா ஏன் தேவயோ அப்டின்பாங்க பட் எங்க வீட்டுகாரம்மா பாத்தியா வெச்சுக்கோயே செல்ஃப் ஃபுல்லா பாத்திரமா இருக்கு சிங்க் ஃபுல்லா பாத்திரமா இருக்கு பாத்திரமா இருக்கு அவ தண்ணி குடிச்சானு த தண்ணி குடிச்சு திருப்பி சிங்குல போட்டுருவாங்க பாத்தா அப்டினா சிங்க் ஃபுல்லா எப்போது கழுவிட்டே இருப்பாங்க ஒரே அமக கலமா இருக்கு எனக்கு இந்த பாத்திரோ ஆள்றதிலே வந்து பா அப்டினா எங்க அம்மா வந்து அவ்ளோ கரெக்டா வந்து பாப்பாங்க எனக்கு இதெல்லா இந்த எனக்கு இந்த சிக்கனனாலே வந்து அதா சொல்லிட்டே இருப்பே இப்டி இருக்கே இப்டி இருக்கேன்னு ஆக்சுவலா அது வந்து அ இது சிக்கனத்துல இன்னொரு என்னதுனா பொறுப்பு பொறுப்பு தன்மய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதாது எந்த அளவு க்கு இப்ப நம்மோ சிக்கனமா இருக்கும்போது அதால நம்ம தெரிஞ்சிக்கலா ஒருத்தங்க எவ்ளோ வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க லைஃப்ல அப்டின்னு தெரிஞ்சுகலா என்ன ஒன்னு நீங்க சொன்னீங்ளே அது நியாபோ வந்தது ஒரு நூறு ரூபா தராங்கனா அந்த நூறு ரூபா வந்து அப்ப வந்து நூ இரநூறு ரூபா கொடுக்கறதா இருந்தா கூட இப்ப எந்த நா எனக்கு காசுன்னு வரப்போ வந்து நா வந்து பாக்க வேண்டிதா இருக்குது அப்டின்னு என் குழந்தைகள அத வந்து கற்பிக்கணு அப்டின்னு நெனக்கிறீங்க பாத்தீங்ளா அதுதா உதார்த்த எதார்த்தோ சாரி ஏ ஒரு ரீல்ஸ் வரு பாத்திருக்கீங்களா அம்மாவ வந்து அப்பா அம்மா வந்து பேஸ்ட் வாங்கி குடுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க டூ பேஸ்ட் ஃபுல்லா பேஸ்ட் வச்சிருப்பாங்க தன்னிலை லாஸ்ட்ல பேஸ்ட்டு வாங்க தன்னுடைய காசுல பேஸ்ட் வாங்கு வாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அது எவ்ளோ தேவயோ அந்த அளவுக்கு மட்டுந்தா குவான்டிட்டி இருக்கு பாங்க சேரிங்களா அப்ற மாட்டு வந்து பேஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா காசு என்ன பண்ணுவாங்க ட் ஸ் பீஸ் பண்ண மாட்டாங்க அத போட்டு் ப்ரஷ் ச வச்சு தேய்க்க மாட்டாங்க தூக் போட்டுருவாங்க அதே வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடை காசுல வாங்குறப்ப என்ன பண்ணுவாங்க பிரஷ்ச வச்சு தேய்ச்சு உள்ளக்கிறது எல்லாத்தையு அழிச்சி பிதுக்கே வெட்டிருவாங்க வெட்டிட்டு வெட்டிட்டு அது உள்ள ப்ரஷ்சவுட்டு ஆட்டு சோ இது வந்து ஆக்சுவலா வந்து நா வந்து கருமின் லா நா சொல்ல மாட்டே அ வரவேற்கக் கூடிய ஒரு பண்புதா அது நீங்க சொன்னது எனக்கு சொன்னது நீங்க அந்த பக்கோ சிரிச் டே இருந்தே எனக்கு அந்த ரீல்ஸ்த ஞயாப வந்தது அப்பாகிட்ட வாங்குற
அ இல்ல அப்டிதா நானுமே இருந்தே இல்லன்னுல்லா நா சொல்லவே மாட்டே கொஞ்ச தீந்திருச் னாலே நா எ என்னோட சைல்ட்ஹூட்ல நா கேட்ருக்கே மா கத்துவே நானு அம்மா பேஸ்ட் இல்லமா என்ன இது வக் க மாட்டீங்க எங்க அம்மா வந்து எ மே என்ன தலையிலே ஒன்னு அடிச்சுட்டு இது இப்டி பண்ணா இதுல இருந்து வரு அப்டின்னு சொல்லிரு ப்பாங்க அதே இன்னைக்கி எ பைய அதே மாதிரி பண்றா அவே வந்து அது அந்த பேஸ்ட் புதுசா இருக்குமோ கொஞ்ச குண்டா இருக்கு அந்த நா ஆக்சுவலி ஃபேமிலி பேக் ஆ அ ஃபேமிலி பேக்க தா நா வாங்குவே ஏனா அது பாத்தீங்கன்னா இது வீட்ல இரு இருக்குற ஆளுக்கு வந்துடு ஒரு டூ மந்தாச்சு ரன் ஆகு அது அ அப்போ நா இந்த சின்னதுவங்க அது குண்டா இருக்கும் போது அவனுக்கு வந்து ரொம்போ ஒரு ஆ இருக் கு அப்டின் சொல்லி அவ போட் றுவ அப்டியே எடுத்து எடுத்து எடுத்து ஒரு பிஃப்டீன் டேசுக்கு அப்றோ பாத்தீங்கனா முடிஞ்சிருக்காது பாதி கூட இருக்காது அந்த குண்டா இருக்கறது கொஞ்சோ ஒல்லியாயி அப்டியே கொஞ்சம் ஓ ஓ கொஞ்சோ ஒல்லியான மாரி ஆயுரு பாத்திருக்கீங்ளா அப்ப அவ கத் துவ அவ பேசி முடிஞ்சிருச்சு அடுத்து அவ எடுத்துருவா நானு வந்துட்டு எப்போ இந்த மந்த் மந்த்லி மந்திலி வாங்கறதுல நெக்ஸ்ட் மந்த்கானது இந்த மந்துக்கே வாங் ஏனா நா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல போட்டுச் வச்சா அவ தேடி எடுத்துருவா அப்றோ நா பாத்தா ரெண்டு நெக் சேத்து நா கவனிப்பே பாத்தா ரெண்டு பேஸ்டிருக்கு இதிய எப்ப வெளிய வந்துச்சு அதுல ஓடிப்போயி பாத்தா அதுல இருக் க்காது ஏண்டா அத எடுத்தன்னா அந்த பழைய பேஸ்டு தீந்துருச்சுமா அப்டின்வா ஆனா அது வந் எல்லாமே படந்தா இப்ப வந்துட்டு எ பைய இவ்ளோ கேட்ட எங்க அம்மா கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லும்போது அன்னைக்கி யோசிக்கல்லல்ல இன்னைக் யோசி அப்டி அப்டி சொல்லிறாங்க எதுமே ஆனா சிக் க்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு ஃபேமிலி தா சொல்றேன்னா எ ஹஸ்பெண்டுக்குமே ரொம்ப சிக்கன இருக்கு அவர் வந்துட்டு எ வாங்கித் தந்துருவாரு ஏ எல்லாமே இப்ப ஒரு இப்ப பாத்தீங்கன்னா இப் இப்ப இருக்கிற காலகட்டத்தில பாத்தீங்கன்னா இந்த அட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப மனுஷன போட்டு இது பண்ணிருது ஆ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மீஷோ இந்த ஆன்லைன்ல ஸ்டோர்ஸ் இருக்கு பாத்திருக்கீங்ளா அதுல வந் இது இந்த ஏதோ ஒரு ஆப் ரன் பண்ணிட்டு இருக்கம் போ டக்குன்ன வரு ஏய் நல்லா இருக்கே அப்டின்னு சொல்லி ஆன் பண்ணுவோ என்ன ஆயிரு மைண்ட்டு இது வாங்லா இவ்ள தானே டூ ஹண்ட்ரட்டு த்ரீ ஹண்ட்ரட்டு இவ்ள தானே இதுக்கு இவ்ளோ தானா அப்டினு சொல்லிட்டு ஸ்கரீன்ஷாட் எடுத்து ஹஸ்பண்ட்டுக்கு அனுப்பு இப்ப உன உனக் த இ அவரு அதே தா பண்ணுவாரு ஒரு நாலு அஞ்சு தடவ கெஞ்ச விடுவாரு அது வேண்டவே வேண்டான்ற மாதிரி பண்ணுவாரு அதுக்கப்பற எ ஃபேஸ் எல்லா பாத்து அவரு அவரோட ஃபோன்ல சர்ச் பண்ணி அவரு ஆர்டர் போட்ருவாரு பட் ஆனா நா யோசிப் பே இது நல்லது அவரு கொஞ்சோ அ அ லூசா விட்டுட்டு நா எத கேட்டாலு ஆ செரி வாங்க்கோ இது வாங்க்கோ அது வாங்க்கோனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இருக் குற வீட்ல எட பத்தாது எனக்கு இருக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட் திங்ஸ் வந்துரு
ஆமா
ஆ ஆனா இ நா இப்ப எடைக்கெடைக்கே நா யோ யோ யோசிப்பே இவரு இப்டி இருக்குறது கரெக் டுதா ஆனா இப்ப வந்துட்டு நானுமே யோசிக்க ஆரம்பிச் சுட்டே ஏன்னா காசு கொரு மதிப்புன்றது நம்ப ஒரு எர்ன் பண்ணி அதுல இருந்து செலவு பண்ணும்போது தானே நம்ப்ளுக்கு தெரியு அப்போ இப் போ எனக்கே புரிய ஆரம்பிச்சிரு நமள்க் தேவையே இல்லையே எதுக்கு இப்போ வீட்டுக்குஅ ஃப்ரெண்டஸ் இரு க்காங்க அது வாங்குடி இது வாங்குடி அது யூஸ் பண்ணு இது யூஸ் பண்ணு எல்லா அவங்ககிட்ட சொல்ல முடியாது நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்டி இருக்கு அப்டின்னு பட் ஆனா ஓகேனு சொல்லிட் டு இந்த சைடு வந்துட்டு ரொம்பவே சிக்கனம் தா என்ன என்னால கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ எப்படி இருந்தவ நா சொன்னே அப் அப்ப யோசிக்கிறதுக்கான இதுல்ல ஆனா அன்னைக்கு எனக்கு பாக்கெட் மணியா கெடச்சது வந்துட்டு நான் யோச்சே அன்னைக்கு சேத்து வெச்சிருந்தா இன்னைக்கு எவ்ளோ இரு க்கோ எ கையில
அவ்ளோ இருக்கா
ஆ அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு வந்துட்டு சேத்து வைக்கிறதுனால தானே ஒவ்வொரு சுட்டுவேஷன்ல வந்து ட்டு நம்பொ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்ற மாதிரிலா ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலினா அந்த ஆணுக்கும் சிக்கன இருக்கு அந்த பெண்ணுக்குமே ஒரு சிக்கனம் இருக்குனு
ம் ம்.
இருந்தா மட்டுமே அந்த ஃபேமிலிய ரன் பண்ண முடியு. அது எவ்ளோ பெரிய கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலு அந்த சிக்கனம்ன்றது இல்லைன்னா அவங்க வந்து. ட்டு எப்டியோ எப்டியோ சேரி இன்னைக்கு முடிஞ்சா போதுன்றவங்களுக்கு ஓகே நாளைக்க பத் தி யோசிக்காதவங்களுக்கு ஓகே.
ஆமா ஸோ நாளை வேணும்னா நீங்க கண்டிப்பா வந்து சிக்கனத்த பயன்படுத்தியே ஆகனு
கண்டிப்பா கண்டிப்பா.
கை புடிச்சாவனு ம் ஆமா தோழி. ஆ ம் வேற என்ன எங்க மாரியான ஆக்சுவலா இது இன்னொன்னு எங்க அம்மா ஒண்ணு பண்ணுவாங்க. பிராக்டிஸ்சா எப்டின்னா. ஆ இதெல்லா வந்து பழைய காலத்து லேடிங்க பண்ற சிக்கன இது எப்படின்னா சிக்கனத்த கொஞ்ச அட்வான்ஸ்சா சிக்கன கருமிதன கண்டிப்பா கெடையாது. பண்ணுவாங்க அப்டின்னா அது அங்க அம்மா சொல்லி குடுத்தாங்கலா இப்போ வந்து ஒரு படி அரபடி முக்கா படி இருக்குல்லீங்களா அது எடுப் பாங்க சாத எடுப்பாங்க அரிசி எடுப்பாங்க கேங்களா அரிசி எடுக்கப்ப இன்னா. பண்றதுங்களா அப்டின்னா ஒரு புடி அரிசி எடுத்து போட்று பா அதாவது அளவுலேயே வந்து ஆ தேவையான அளவு எடுத்துட்டு. திருப்பி அந்த ஒரு புடி அரிசி எடுத்து திருப்பி அதுக்குள்ளயே போட்றதா அந்த அரிசி பானைக்குள்ளே. போட்டுறுதா பைய அப்டின்னா வந்து இது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு வேல. சாப்பாடு குடும்பத்துக்கு ஆகு இப்ப நம்மக்கு சுறு. சே அப்டினா இது ஒரு நாள் ஓர் ரூவா. எங்கம்மா இது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பையுமே பண்ணுவாங்க அது அத பழக்கமாவே பண்ணுவாங்க.
ஆனா அதெல்லா உண்மையான ஒரு விஷ்யோ தா நானுமே பண்ணிது பண்ணதில்ல அதெல்லா சும்மா போங்க.
ஆ நானு சொன்னத்தா உண்டு கரெக்ட்டா நீங்க சொன்ன மாரி தா நானு அப்ப வந்து வந்து எதாச்சி சும்மா இருந்து வரர்தெல்லா ஒரு வேல ஆ இது வந்தா காக்க போது அப்டின் பட் நம்ப அவுங்க வயசு வர்ரப்பதா தெரியுது இது எவ்ளோ பெரிய அளவுக்
ஆமா கண்டிப்பா ஆனா வந்துட்டு இவ்வி எயாவி இங்க என்ன இங்க எங்க வீட்ல எப்டி சொல்லுவாங்கன்னா இன்னியொரு பாத்துரத்துல அத போட்டு வெய்யி அப்டின்ற மாரி. சொல்லுவாங்க ஆ ஒவ்வொரு டைம்ல ஆ குவாண்டிட்டி ஓர் டைம் அந்த பாக்ஸ்ல எடுத்து அந்த ரெண்டு பாக்ஸ்சு ஓபன் பண்ணிட்டு இதுலேந்து எடுத்து சாப்பாடுக்கு வேண்ட வே வே வேணுன்றத எடுத்துருவே ஏ ஒரு இது வந்துட் வேற ஒரு பாக்ஸ்ல அத ஃபுல் பண்ணி ஃபுல் பண்ணி ஒவ் ஒரு நாள் இந்த மாரி சுச்சுவேஷன் வந்துருக் க்கு ஆ டக்குன்னு ஊருக்கெல்லா போயிட்டு வரவு ஊருக்கு போவும்மோது எப்டின்னு எல்லாமே வந்துட்டு எம்டி பண்ணிட்டு தா போவோ ஏன்னா வர்றதுக்குள்ளாற. வந்து எல்லாமே நா இதாயிரு தூக்கி போட்ற மாரி ஆயிரும் சொல்லிட்டு. ஆ அந்த மந்த்து எந்த கிராசரியு வாங்காத மாரி போயிருவோ ஆ பட் ஆனா அந்த கிராசரியில தா அரிசியுமே போட்டிருப்போ அதையுமே வாங்காம. விட்ருவோ ஆனா இது கை குடுத்துருக்க எனக்கு ஆனா.
கண்டிப்பா கண்டிப்பா ம் சேரிங்க தோழி ஆ மீட்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நன்றிங்க.